ஹலோ
சொல்லுடா என்ன பண்ற
நா வந்து சும்மாதாங்க இருக்றே நீங்க என்ன பண்றீங்க
ஆ நா இங்க ஊருக்கு வந்ட்டேங்க இங்க
எங்கிங்க
நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்துட்டேங்க காலையிலயே
அட அங்க போயிட்டீங்ளா
ஆமாங்க
சேரி சேரி சேரிங்க ஃப்ரீயாங்க இப்போ
இப்ப ஃப்ரீதானுங்க ஒரு நா நாலு பேசிடலாங்க
சேரி சேரி சேரிங்க அலுவலக வேலைைய எல்லா இல்லைங்ளா
அலுவலக வேலை சாயங்கால தாங்க உங்களுக்கு
எனக்கு இப்ப ஸ்டார்ட் ஆக போதுங்க
சேரி சேரிங்க அம்மா என்ன பண்றாங்க
அம்மா அ அ வேலைக்கு போயிட்டாங்க
சேரி சேரிங்க அப்றோ கால் வலிங்கிறாங்க அப்றோ வேலைக்கு போயிட்டாங்கா
என்ன பண்றதுன் சொன்னல்லா கேட்டா தான விடுங்க ங்க
சேரி சேரிங்க அம்மாய் எல்லா பண்றாங்க அம்மாய் அப்புச்சி எல்லா
சொன்னாங்க வீட்ல
சேரிங்க அம்மாயி அப்ச்சி எல்லா என்ன பண்றாங்க
ஆ ஊழல்
கேக்குதுங்களா சேரி சரிங்க
கே அவு அவுங்க கிட்ட எல்லாரும் பே பேசிட்டு இருக்குறாங்க
சேரி சேரிங்க என்ன சாப்பாடு இன்னைக்கு
அ
விட்டு விட்டு கேக்குதுங்க
அ ஒரே நெட் ப்ராப்ளமா இருக்குதுங்க
சேரி சேரி என்ன சாப்பாடு இன்னைக்கு
இன்னைக்குங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் என்னமோ என்னமோ பொறியல் செஞ்சிருந்தாங்களே ஆ பொடலாங்கா பொறியலுங்க அப்புற வந்து பாத்தீங்கன்னா புதினா சட்னிங்க
செரி செரிங்க
உங்கள் வீட்லிங்க
ஆ இங்க பீக்கங்க பொரியலுங்க பீக்கங்க பொரியலுங்க ரசோ
பொறில் ரசங்களா
ஆமாங்க அதா எல்லாத்துக்கு ஒடம்பு சரியில்லைங்களா அதனால சரின்னு ரசத வெச்சுட்டேங்க
செரி செரி செரி வீட்ல எல்லா நல்லா இருக்காங்கல்லாங்க காய்ச்சல் எல்லா பரவாயில்லைங்களா
எல்லாரு எல்லாருக்கு பரவாயில்லைங்கன்ன இங்க எங்க மாமியாருக்கு காய்ச்சல் வந்துருச்சுங்க
ஐய்யையோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க
ஆமாங்க நா அதனால அதனாலதா காலையிலேயே கேளம்பி வண்டங்க ஆ நல்லா இருக்கறாங்க இப்ப நல்லா இருக்கறாங்க தோட்டம் போயிருக்காங்க
செரி செரி செரிங்க நல்லாயிடுச்சுல ஒன்னு பிரச்சன இல்ல இல்லைங்க
அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்லைங்க காலையில வந்து ஒரு ஊசி போட்டாங்க சரிய ஆயிடுச்சு
செரி செரி செரிங்க
ம் மாத்திர குடுத்துருக்கறாங்க சாப்பிடோணுங்க
செரி செரி செரிங்க உங்களுக்கெல்லா பரவால்ல இல்லைங்க
எனக்கு பரவாயில்லைங்க இன்னு அந்த தொண்ட வலிதா செரியாகலைங்க காச்சல்லா செரி ஆயிடுச்சு
செரி செரிங் மாத்ர போட்
ஆ தொண்டக் கர கரப்பு மட்டு அப்பதா சரியாவு ஆ மாத்ர போட்டுட்டுதா இருக்கறேங்க ஆனா கேக்க மாட்டேங்குது
ஆமாங்க நம்ம ஒடம்புக்கெல்லா மாத்ர கேக்குங்களா
ஆமா அதுதா பிரச்சன
அத்தா பிரச்சன என்ன பண்றது சேரி உடுங்க பாத்துகலா செரியா போயிரு அவிய வாரக்கு ஆறு மணி ஆயிருங்க
சேரி சேரிங்க அப்ப கால்வலி செரி ஆயிடுச்சுங்களா
கால்வலி செரியாவலைங்க இன்னு எக்சசைஸ் பண்ண சொல்லிருக்கு றாங்க ஒத்தருங்க இருந்தாலு பரவாயில்ல எனக்கு வலி நல்லாயிருச்சுன்ட்டு போயிட்டாங்க
நம்மதா கேக்க மாட்டோமே
கேக்க மாட்டோமே என்ன பண்றது
சொல்ற பேச்சதா கேட்க மாட்டோமேன்ர
ஆமா ஆமா சொல்ற
நீ எப்ப க நீங்க எப்ப கல்லூரி போவோணு கல்லூரி
நா கல்லூரி இன்னு ஒரு நாப்பது நாள் இருக்குங்க
பரவாயில்ல பரவாயில்ல அது வரைக்கு என்னங்க ஆட்டுக்கெல்லா தீனி வெச்சிட்டிங்களா
வே அவியளுக்கு ஒண்ணு வேலை இருக்காதுங்க அது வரைக்கு அதுக்கு போய்ட்னாதா அவியளுக்கு வேலை இருக்குனு வையே
சேரி சேரிங்க ஆட்டுக்கெல்லா தீனி வெச்டீங்களா
ஆ ஆட்டுக்கெல்லா அப்லேவே தீனி தண்ணி ஊத்திட்டெங்க இன்னு ஒரு ஒரு மணி நேர கழிச்சுதா வேலைய ஆரம்பிக்கோணுங்க
செரி செரி செரிங்க கோழி வளர்த்துறீங்களா நீங்க தானே அந்த கெராப் கோழி எல்லா வளத்துவீங்க
ஆமாங்க நான் தா
அலுவலக
கோழிலா வளத்தே உங்களுக்கு ஞபாகம் இருக்குதுங்களா
ஆ இருக்குது இருக்குதுங்க அலுவலக வேல நேத்தே இன்னைக்தா வேலைய பாதி முடிச்சு வச்ட்டேங்க
ஆ
இன்னைக்கு கொஞ்சொ ஒரு ஒம்போது மணிக்காட்ட உக்காந்தா போதுங்க
செரி ஒம்போது மணிக்கு ஆரம்பிச்சா அப்ற எத்தன மணிக்கு முடிப்பீங்க
ஏழ்ரைக்கு ஆரம்பிச்சிருங்க ஏழ்ரையில இருந்து காலைல நால்ர வரைக்கி நா நேத்தே வந்து கொஞ்ச முடு ச்சு வச்சுடேங்க இன்னைக்த வேலைய நேத்தே கொஞ்சொ முடிச்சு வச்சு ட்டங்க அதனால அப்ற அவிங்க ஒம்போது மணிக்குதா மறுபடி காலைல பண்ணவைங்களா கரெக்டா பண்றத வந்து இன்னைக்கு ஒம்பது மணிக்குதா போடுவாருங்க
சேர் சேர் செரிங்க
காலைல பண்ணிருப்பாங்க இல்லங்க அத வந்து ஒம்பது மணிக்குதா நம்மளுக்கு போடுவாரு அது வந்து அவங்க கர க சரியா பண்ணிருக்குறாங்களா இல்லையான்னு பாக்கோணு
ஓஹோ சேர் சேர் செரிங்க
பகல் நேரத்துல பண்றவிங்களத ராத்திரி நேரத்துல பண்றவிங்க செக் பண்ணோணுங்க கரெக்டா இருக்குதா தப்பா இருக்குதானு
ஓஹோ சேர் சேர் சேர் செரிங்க ஓ செக் பண்ற வேலைங்களா
ஆனா இந்த இது வேலையு பண்ணோணுங்க அத செக் பண்றதும் பண்ணோணுங்க
ஓ ரெண்டு வேலையு ஒட்டுக்கா பண்ண சொல்றாங்க
ஆமா அது என்னங்க அது ஒரு மண் நேரத்துல முடிஞ்சிரு ஒரு பத்தர பதினோரு மணிக்கெல்லா முடிஞ்சிருங்க
சேர் சேர் சேர் செரிங்க மாடு கண்ணு போட்டுருச்சுங்களா
போட்டுருச்சுங்க கெடாரி கன்னு போட்டுருக்குதுங்க
சேரி
இப்பதா போட்டுதுங் மதியோ உங்களுக்கு யார் சொன்னா
நாங்க வந்தன்னைக்கே உங்க மாமனார் பேசிட் இருந்தாங்க கன்னு போடுது அப்டின்னு
சேர் செரிங்க
அதனாலதா கேட்டங்க
இப்பதா போட்டுதுங் இப்பதா போட்டுதுங்க அதுதா நேரமே ஓய்ட்டாங்க எல்லா
சேர் செரி எல்லாரு ஃபேமிலியா போய்ருக்றாங்ளா
அவிங்க எப்பவு குடும்பத்தோடதா போவாங்க
அதுசரி உங்களயு உட்டுட்டு போய்ட்டாங்க
என்னயு கூப்ட்டாங்க அப்புறோ நா எனக்கு இன்னு வீடு தொடைக்கிற வேல இருக்குதுங்க
சேர் செரி செரிங்க ஒரே வீட்டு வேல
பாத்ரோலங் ஆமா பாத்தரோல கெடக்குதுங்க நல்லா கழுவி வச்ட்டு வீட்ட ப்ப கூட்டி தொடைக்கொணுங்க
சேர் செர் செரி செரிங்க
நாளைக்கே வேணான்ட ட்டா இருக்குங்க அதனாலதா நாந்தா வர்லைன்ட்ட கூப்ட்டாங்க ஆமா நேரமே போ மானிக்குதுங்க நா வேறனே எங்க அண்ண ஊட்ல போனே பேஸ்லைங்க பேசாம இருக் குவே மாண்ட இந்த ஒடம்பு சரியில்லாம போனதுல இருந்து கூப்பட்றக்கே நேரமில்லைங்க எத்தன திட்டு வாங்க போறன் தெரில அதாங்க எங்க அண்ணியாருகிட்ட எத்தன திட்டு வாங்க போறனு தெரில
ஏன் எதுக் திட்டு வாங்கணு
நான்தா ரெண்டு வாரமா அங்க போனே பண்லயேங்க ஊருக்கு வர்றது தெரியாது நா உடம்பு செரியிலாமந்தது தெரியாது
இல்லைங்க நா சொல்லிட்ட அதுக் தெரியுங்க
நீங்க சொல்டிங்க எப்பமே நானே சொல்லிருவென்லங்க நா ஃபோனே பண்ல இப்போ ரெண்டு வாரோ ஆச்சு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து கூப்டவே இல்ல அதுதா பேசணுங்க அப்றோ அவிங்களு வேலைய முடிச்சுட்டு வந்து இங்க கரெக்டா இருக்கட்டுனு நானு உட்டுட்டேங்க
சரி சரி ஆமாங்க அவியில உங்க மாமியார் ஊரு போனதுலர்ந்து ஒரே வேலை அதனால அவில கொஞ்சோ டைட்டா இருக்குதுங்க
ஆமா அது அதா இல்லன்னா கூப்டுவாங்க எப்டியு பாப்போ பேசுவோனு கூப்டுவாங்க
ஆமா மா
என்னப்பா பூ பேர சொல்லுங்க இன்னைக்கு விஷ் சாயந்த்ரோ வரட்டுங்க வரட்டுங்க கூப்ட்டு பேசணு மாணவி உங்களுக்கு கல்லூரிக்கு தேவையான பொருள் எல்லா வாங்கிட்டீங்ளா
பதவி வர்றக்குங்க
செர் செரிங்க இது உங்களுக்கு கல்லூரிக்கு தேவையானதெல்லா வாங் வாங்கிட்டீங்ளா துணி கல்லூரிக்கு தேவையான துணி மணி எல்லா வாங்கிட்டீங்ளானு
கல்லூரிக்கு தேவையானதுங்ளா கல்லூரிக்கு தேவையானதெல்லா இன்னு வாங்கி குடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மா செருப்பு இதெல்லா அப்ரோ போய் வாங்கிக்ல இப்பென்ன அவசரோ அப்டின் திட்னாங்களா அதனால கம்முன் இருந்துகிட்டேங்க
சரி சரி இப்போ கண்ணி ஒன்னுதா வாங்கிருக்குறீங்க
ஆமா மடிக்கணினி மட்டுதா வாங்கியிருக்கறங்க மத்த இன்னு ஒன்னுமே வாங்லைங்க துணிமணியோட வாங்லைங்க
அது வாங்கிக்லா அப்ப என்னென்ன வேணுங்கறத போ எழுதி வைங்க இல்லைன்னா அப்பதைக்கு மறந்து போயுரு
ஆமாங்க கரெக்ட்டா எழுதி வெக்கொணுங் இன்னிக்கு எழ் உக்காந்து எழுதி வச்சுறங்க பொழுதோட சேரி நைட்டுக் என்ன சாப்பாடுங்க
ஏ இல்லீங்க தோசைய தீச்சி தராங்ளா இட்லிய உமிக்கி தராங்ளான் தெர்லீங்க பாக்கொணு
என்னங் இப்டி சொல்லிட்டீங்க நீங்க மாமியார் சமைக்கிற சாப்பாடு அமிர்தமா இருக்கு இப்டி சொல்லிட்டீங்ளே
நாந்தா சமைக்குவங்க அவிங்க சமைக்க மாட்டாங்க நா ஊர்க்கு வன்ட்டனா நாந்தா சமைக் ப அவிங் சமைக் மாட்டாங்க
அப்டீங்ளா செரி செரி பரவால்ல பரவால்ல பரவால்லிங்க
ஆ நம்ம வீட்ல ஏமாத்திட்டுருந்த மாரியே இருக்க முடியுமாங்க
அது செரி அது செரிங்க நம்ப வீடு மாரியே எல்லார் வீடு இருக்குங்ளா
அதா பத்து மணி வரிக்கு தூங்கவுட்டுட்டு இருப்பாங்க
ஆமாங்க எப்டியோ ரே எப்டியோ அம்மாவைலா ஏமாத்திட் இருந்துட்டம்ங்க
ஆமாங்க அப்ப நீங்க நீங்க தா நீங்க ஏமாத்துறீங்லாங்க எங்க அக்காவ அப்டி
ஐயோ அவியலல்லா ஏமாத்த முடியாதுங்க எங்க எங்க சம் எத அவ்ங்க அந்த ஆளுங்களத்த ஏமாத்த முடியுங்
அ அத அத.
அது உங்களயெல்லா ஏமாத்தவே முடியாதுங்க அந்தளவுக் நீங்க ரொம்ப வெவரமா இருக்குறிங்ளா. என்னால எஸ்கேப்பே ஆவ் முடிலீங்க.
பால்லா கரந்தாச்சுங்ளா?
இன்னு இல்லிங்க இப்பத்தா இன்னு தண்ணியே காட்லீங்க இனி போய் தண்ணி காட்டிட்டு அப்புற போய் சீம்பில் அறுத்தாந்துட்தா பால் பீச்சுவாங்க.
சேரிங்க அப் சேரி பாருங்க நானு வேலைய முட்ச்ட்டு மறுவுடி கூப்பர்றே.
ஆ சேரிங்க வே பாருங்க பாய்ங்க.
அ சேரிங்க பாய்ங்க.
அ சேரிங்க.